ஹலோ ஆஹ வணக்கம் தோழி நல்லா இருக் க்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க ஆ சாப்டாச்சு தோழி நீங்க ஸ் சாப்டீங்களா
சாப்டேன் தோழி என்ன சமையல்
இன்னைக்கி வந்து இங்க இன்னைக்கி வியாழக்கிழமையினால இன்னைக்கி இங்க அன்னதானோ செஞ்சோ தோழி சாய்பாபா கோயில் வச்சிருக்கோ ஆ அதனால
தோழி
ஆ வீட்லயே ம் ஒரு பெரிய அறையில வந்து வச்சு ஆ வழிபாடு ஸ்தலம் மாதிரி வச்சிருக்கோ தோழி
வ நல்லது தோழி
அ அதனால வியாழன்தோறும் இருபது நபர்களுக்கு வந்து முதியோர்களுக்கு வந்து உணவு வழங்குற பழக்கம் கடந்த ஒரு வருடமா இருக்கு இன்னைக்கு வந்து கம்பங்கூழும் தக்காளி சாதம் வந்து இன்னை க்கி குடுத்தோம் சகோதரி
நல்லது தோழி நல்லதுதா பண்ணிருக்கீங்க
ஆம்
எனக்கு ஒரு சந்தேகோ தோழி
சொல்லுங்க நிச்சயமா
ஆன்லைன் பண்றாங்கள தோழி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது அத பத்தி ஏதாச்சு உங்களுக்கு தெரியுமா தோழி
ஆ பேசுவோம் தோழி ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் ரெண்டு ரெண்டு வகையா நமக்கு இருக்கு அதுல வந்து ரெண்டுலையுமே வந்து அஹ நேர்முறையும் இருக்கு நமக்கு எதிர்மறைகளும் இருக்கு ஆன்லைன் பொறுத்தளவு நம்ம என்னன்னா ஆ அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னா இப்ப நம்ம ஒரு கடைகளுக்கு போனோம்னா ஆ அ நெறைய துணிமணிகள் எடுத்து பாக்கும் போது அங்க வேல செய்யறவங்களுக்கு அது வந்து கஷ்டத்த குடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு இருபது துணி முப்பது துணி அந்த மாதிரி பார்க்கலாம் பட் ஆன்லைன்ல பாக்கும்போது நம்ம நிச்சயமா நூற்று கணக்கான துணிமணிகள் வந்து நம்ம பாக்லாம் நமக்கு எது புடிக்குதோ அத வந்து நி ச்சயமா நம்ம வந்து வீட்டுல இருந்தே தேர்ந்தெடுத்துக்கலாம் வெளில போகக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு நேரம் மற்றும் அலைச்சல் வந்து நிச்சயமா மிச்சமாகும்
இல்ல தோழி நீங்க என்ன நல்லது நெனைக்கி நீங்க ஆன்லைன்ல பண்றதுனாலதா
ஆன்லைன்ல வந்து ப்ப ஆ இல்ல தேழி சில சமயங்கள்ல வந்து அத நமக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளினுடைய தன்மைய பொறுத்து ஹ இரண்டு இதுல எது நமக்கு அஹ சரியா இருக்கோ அத வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் சில சமயங்கள்ல வந்து ஆ துணிமணிகள் நெறைய எடுக்கணு அப்டிங்கும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் ஆ குறைவா இருக்கு ஆ கடைகள்ல போய் எடுக்கும்போது அவங்க சொல்ற ஆ பணத்துக்கு வந்து நம்ம அப்படியே பல கடைகள்ல வந்து பிக்ஸ்டு பிரைஸ் தான் வச்சிருப்பாங்க ஆ அந்த மாதிரி சமயங் எல்லா நம்ம ஆன்லைன் போறது வந்து கொஞ்சொ அ பெட்ரா இருக்கு தோழி
ஆன்லைன்ல வேண நான் நினைக்கறது என்னன்னா ஆன்லைன்ல வந்து வாங்குறப்போ நம்மளுக்கு நிறைய பாக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன் தோழி நீங்க என்ன ஆள்க ஆமாங்க
அதுல வந்து நெறைய வகைகள் வந்து நம்ம ம பாக்லா ஆன்லைன்லைங்கும் போது அ அதிகபடியான எண்ணிக்கைல வந்து பொருள்கள வந்து நம்ம பார்க்கலா அதுல நெறைய வகைகள் வந்து இருக்கும் நம்ம நேரடியா போய் பாக்குறத விட ஆன்லைன்ல பாக்கும்போபது நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் பட் ஒரு எதிர்மறை இது என்னனு நம்ம பாத்தோம்னா ஆஹ் நம்ம கடைகள்ல போய் வாங்கும் போது சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட பலன் பெறுவாங்க ஹ பட் ம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது அது நம்முடைய உள்ளூர் பொருளா வெளியூர் பொருளா அப்டிங்கம்போது நம்ம வெளியூர் பொருட்களையு நம்ம அதிகமா விரும்பி வாங்க வாங்கி பழகிருக்கோ அந்த மாரி சமயங்கள்ல உள்ளூர் வியா வரிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்டிங் எண்ண வந்து சில நேரங்கள்ல நமக்கு தோணதான் செய்யுது அத பத்தி உங்களுடைய கருத்து
கருத்து என்னன்னா நம்ம ஆன்லைன்ல பண்ணும் போது உள்ளூரு வெளியூரு எது தான் நம்மளுக்கு நெறிய வகைகள் கெடைக்கிறது
நிச்சயமா
ஆனாலும் நம் நம்ம ஊர்ல இருக்கிற துணிகள் விட வெளியூர்ல நிறைய வகைகள் இருக்கிற மாதரி நான் பாத்துருக்கேன் தோழி நீங்க அதுல என்ன அபிப்பிராய படுது உங்களுக் வ
நிச்சயமா தோழி நமக்கு அந்த அனுபவ எனக்கு இருக்கு இப்ப வட மாநிலங்கள்ல இருந்து வட வரக்கூடிய துணிமணிகள் பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் டிசைன்கள் வந்து நெறயா இருக்கிற மாதிரி இருக்கு ஆ ஒரே ஒரே வகையான துணிகள் அணிகிறத விட பல வகையான ஹ வகைகள வந்து நம்ம அதுல பார்க்கலாம் சிறு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்களுடைய அந்த பலதரப்பட்ட வகைகள் வந்து நே றைய நமக்கு வந்து அ ஆன்லைன்ல வந்து இருக்கு வெரைட்டிஸ் வந்த அதிகமா இருக்கு ஆ அதுக்கப்றோ அ குழந்தைகளுக்கு அது அணியும் போது மிகவு ரொம்ப அ வித்தியாசமானதாவு மகிழ்ச்சி அளிக்க கூடியதாவு இருக் கொ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடனம் அந்த மாதிரி சமயங்கள் எல்லா போகும்போது கடைகள்ல போயி ஒவ்வொரு தடவையு நம்ம அலஞ்சு திரியிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம ஆன்லைன்லைங்கும் போது நமக்கு இருக்கிற எடத்துலயே வந்து நமக்கு வேணுங்குற பொருள வ வந்து ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களயே நம்மளுடைய இருப்பிடத்துக்கே நமக்கு தேவையான தொகையில நம்ம வந்து வாங்கிக்கிறது வந்து ஒரு வகையில சிறப்புதான் தோழி
ஆமா ஆமாங்க தோழி எதனாலனா நம்பளுக் இப்ப வந்து காலமும் காசும் ரெண்டுமே வந் அது கரெக்டா இருக்கும்னு நெனைக்கிறேன் தோழி நானு
நிச்சயமா நிச்சயமா
ம்ம இருக்குற எடத்துலயே வந்து பாத்து நம்ம அதுல வந்து ரெவ்யூ கூட போட்டுறாங்க தோழி
நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா
நம்ளுக்கு புடுச்சிருக்கு நம்ம அதுலயே வந்து நம்மளுக்கு புடிக்கல வந்துடுச்சு நம்ளுக்கு நம்ப பண்ண ஆர்டர் வந்து நம்ம கைல கெடச்சாலுமே நம்ம வந்திருக்கு நம்ம செக் பண்ணிட்டு கூட நம்ம ரி டென் பண்ணலா
நிச்சயமா அது நமக்கு பிடிக்காத பட்சத்துல நம்ம வந்து அது திருப் இப்படி குடுத்துக்கிற வழிவகைகளுமே நமக்கு இருக்கிறது வந்து சிறப்பு அம்சம்தான் தோழி
ஆமாங்க சரி அதனால எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது மிகவும் புடிச்சிருக்கு தோழி
சிறப்புங்க சிறப்பு நிச்சயமா ஆ நீங்க சமீபத்துல வாங் ஆன்லைன் பொருள் பத்தின அனுபவத்த சொல்லுங்க
ஆமாங்க தோழி நா வந்து சமிபத்துல பீடிங் டாப் ஆட்ரு பன்னிருந்தே தோழி
ஓ செரிங்க தோழி
இந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல போய் கடயில வா சுத்தி பாத்து சுத்தி பாத்து அது ஒரு குவாலிட்டியாவ கெ. டைக்கல தோழி
ஓ
நெறைய டிசைன்சோ இல்ல தோழி ஒரு ரெண்டு மணி நேர ம் வந்து அல்சல் அ இருந்தது தேடி தேடி தேடி ஒண்ணுமே நம்புளுக்கு பொருத்தல தோலி
ஓ
அதுக்கப்புறம் நா ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்து ஆடர் செஞ்சி வாங்கன தோலி அது நல்ல குவாலி நல்லா வந்திருக்கு தோலி
ஓ மிக்க மகிழ்ச்சிங்க நா வந்து சமீபத்துல அ இந்த பாத்றோம் கிளீன் பண்ணக்கூடிய ஜெல்லல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க அருகில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து அதே அ விலைக்குதா வந்து து குடுத்தாங்க புதுசா ஒரு பாத்றோம் கிளீன் பண்ற ஜெல் வந்து இது பண்ணிருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கூட அதுல நடிச்சிருப்பாங்கல்ல அந்த அ அந்த ஜெல் வந்து இங்க கோயில் காரியங்கள் செய்யிறனால பாத்றோ வந்து அதிக அளவில இருக்கோம் ரொம்ப அமித்தி தேய்க்கிறப்ப நமக்கு சிரமமா இருக்கோ பாத்றோ எண்ணிக்கை அதிகமா இருக்கும் போது செரி ஒரு தடவ விளம்பரப்படுத் இருந்தாங்க செரி நம்ம வந்து வாங்கி பா க்கலா அப்டிங்கற பட்சத் துல வாங்கி பாக்கும்போது நம்மளுடைய வேலை பலு வந்து உண்மையாவே அது வந்து கம்மியா இருந்தது நம்ம அளவா தேய்க்கும் போதே அதுல இருக்கக்கூடிய கரைகள் வந்து சுத்தமா நீங்குச்சு ஆ செரி ஒரு தடவ நம்ம ஆன்லைன்ல வாங்கிப் பாக்லாம் அப்டின் சொல்லிட்டு இரண்டாவது முறை பார்க்கும்போது உண்மயாவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் வந்து விலைய வந்து குறைச்சு குடுத்துருந்தாங்க நேரடியா போய் வாங்கும்போது அவங்க வந்து புது பொருளா இருந்தாலுமே ஒரு பத்து ரூபாய் இருவது ரூபாய் குறைக்கிறதுக்கு கூட யோசி சேர் நேரங்கள்ல ஆன்லைன்ல வந் து பாத்தீங்கன்னா அ அதனுடைய ஒரிஜினல் மதிப்புலருந்து முப்பது டு நாப்பது சதவீத வந்து கோறச்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு அ அலைச்சல்லோம் இல்லாம அ ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்லயு வந்து குடுத்திருந்தாங்க அது வந்து உண்மயாவே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது தோழி நிச்சயமா நி நிச்சயமா அதுல ரிவ்யூசுகூட நாங்க வந்துட்டு அ ரொம்ப நேர்மறையா போட்டு கொடுத்தோ இந்த மாரி நெறைய ஆ நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது இந்த மாரி ஆன்லைன்ல அப்டி சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆ இத வந்து மக்கலோம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தலா அதே மாரி குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல வந்து அந்த பொருள் நமக்கு கையில கெடைக்கேறா மாரியும் அவங்க வந்து பண்ணிருந்தாங்க அவங்களுடைய சேவைய பாராட்டியும் நம்ம வந்து இது ரிவூஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தோம் தோழி
ஆமாங்க சார் நம்ம ஆன்லைன் எடுத்ததுற ஆ ஆ வாங்கிகடையில போய் வாங்குறப்போ நம்ம இன்ன சொல்றாங்க பாத்து வாாங்களா நம்ம செக்ப் பண்ணி வாாங்களா மாரி சொல்றாங்க தவிரக்கு நம்ம எலக்ட்ரானிக் ஐ இப்போ பாக்குற ஓம் நம்மளுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம் சொல்லி நம்ப
செரிங்க தோழி
ஃபேன் போட்டப்போ ஃபேன் வந்து தே நம்மளுக்கு நல்ல வார் நல்ல தோழி
ஓ ஓ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்ச இபபவே நம்ம பக்கத்துல இருக்கிறது வாங்கிக்கிறது நல்லது தோழி ஏன்னா எனக்கும் அதுல ஒரு எதிர்மறையான அனுபவம் தான் நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பு தொலைபேசி வந்து நான் போட்டிருந்தேன் ஆன்லைன்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா வரும்போது ஆக்சுவலா அந்த தொலை அலைபேசி வந்து ஆன் ஆகவே இல்ல சரினு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் அனுப்பிச்சு இரண்டாவது முறையும் அனுப்புனாங்க இரண்டாவது முறையில அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வேலைசெய்யவே இல்ல எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த செரி என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப இருந்த ஃபெசில் பெசிலிட்டிஸ் வந்து சில வருடங்களுக்கு முன்பு இல்லாதனால பக்கத்து கடகள்ல கொண்டு போயி இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ல இப்படி ஆயிருச்சு அப்படிங்கும்போது அவங்களு அத வந்து சரிபார்த்து இது வந்து அவர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அந்த பணம் வந்து வீண் விரயமாதான் போச்சு தோழி அன்னையில இருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டும் நான் ஆன்லைன்ல வாங்கறது வந்து முடிந்தவரைக்கு தவிர்த்துட்டேன் மற்ற பொருள்கள் சேல மற்ற பொருள்கள் ஆடை அதெல்லாம் வந்துட்டு அஹ் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டில தான் வந்தது தோழி
ஆமாங்க தோழி நன்றி தோழி என் என்னோட சந்தேகத்தை எல்லாமே தீர்த்திங்க
ஆஹ் நன்றி தோழி தொடர்ந்து அடுத்து பேசுவோம் தொழில் நன்றி